ஹலோ
ஹலோ கேட்க்குதா ஆ கேக்குது தோழி என்ன சாப்பிட்டீங்கெ எப்டி இருக்கிறீங்க
நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லா இருக்க றே என்ன சாப்பிட்டீங்க
ஆ தோச ஆ சொல்லு சட்னி தேங்கா சட்னி
அப்டியா செரி செரி எங்க வீட்ல வந்து மக்குருனி
அப்டியா சிக்கன் போட்டா இல்ல சாதாரணமாவா
இல்ல முட்ட போட்டு சிக்கன் போட்டு செய்வோ ஆனா வ வெந்து நாயென் இன் இங்க வந்து இந்த நாத்தனார அவுங்கலா சாப்ட மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவுங் இப்பெல்லா ஏஞ்சுக்கிறதே ப பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு
ஓகே
ஆ அது அது வரைக்கு அது கௌவுச்சி வாசோன அடிக்குல்ல
ஆமா ஆமா முட்ட போட்டாலுமே ஒங்களுக்கு அது அப்டிதா இருக்குமே லைட்டா
அப்டிதானே இருக்கு ஆனா அது அது இது விட அது இதா டபுள்ளா இருக்கு இல்ல ஆனா என்ன தெரி ஆனா அவுங்க என்ன சொல்ற ங்யே
அவுங்கயெனா அப்டி ஒண்ணு தெரியாது நம்மளுமே அந்த நூடுல்சஸ் செய்யு மோது சிக்கனு போட்டு செய்வோ
ஆமா நல்லாருக்கு இல்ல
அதனால என்ன அப்டிதா தெரியாது அவுங்களுக் புடிக்கல போல
அத்தானாலே அ ஆ சிக் மே சிக்கன் போடாம இது போட்டு முட்ட போட்டு செஞ்சினு க்றோ மத்யான வந்து என்னன் தெரியில அது ம சிக்கன் தா சொல்லினு இக்குறாங்க சிக்கன் பாலு அதுக்கப் அப்ற வந்து என்ன கொழும்புன் தெரியில இதுக்கு மேலதா யோசிக்கனு
எல்லாரு தூங்கினு இருக்குறாங்க எங்க வீட்ல
அப்டியா
ம் க்ம் ஆமா சொன்னீங்க நானு இன்னிக்கு ஃபங் என் எங்க வீட்ல வந்து சாயந்தரோ ஃபங்கஷனு அனால சாயந்தாரோ நா போவோ நாம ஆனா இன் ஞாயித்துக்கெழமல்ல இப்போ எல்லாரு நல்லா தூங்கினேரு பாங்க எவ்வி ரெண்டு மணி இல்லனா முணு மணிக்கு சேந்து போ அத் ஆனா ஆஹா அப்டிலா சொன்னேங்க மேட சன் சரி அதுவு எங்க எங்க வீட் டல என்ன தெரியுமா சொன்னாங்க ஒரு ஒண்ணு கூட இல்ல சிக்கன் கூட செய்வாங்க மட்டன் கூட செய்வாங்க அப்டி எப்டி தெரியுமா நறிய செய்வாங்க நம்முள்க்குதா நெறய வேலையே
ஃபங்க்ஷனா நம்ப கொஞ்சோ நம்ப போய் எப்டி இருந்தாலு அங்க சாப்ட போறது தான நம்ம சிம்பிளா என்ன சாப்ட்டோமா நைட்டு அத சாப்
இல்லியா ஆ இந்த வெள்ளிக்கெழமோ இந்த ஞாத்து கெழம வந்து எப்பவுமே வந்து எதாவது கோவுச்சி சாப்புட்னுமா அதுவு வந்து அது கூட பரவால இப்ப நே கவ் கவுச்சி செஞ்சா நீங்க காய்கறிங்க ஏதாவது சமைப்பீங்ளா
இல்லயே
ஆ இங் இது கூட சமைக்குனு அதுவு ஒரு காய்கறி இல்ல ரெண்டு மூணு காய்கறி சமைக்கனு தெரியுமா
ஏ நேத்தே நெறய வேலையாய்ச்சி
ஆனா இவங்கெல்லலா நல்லா தூங்கி இருப்பாங்க நம்ம தா செய்யனு எந்ச்சி ம் ம் நம்மளுக்கு ரெஸ் டு கெடைக்குது ஒரு நாள் ஆது
ஆமா
ஆ இல்ல கெடிக்காது அதா என்ன என்னன் தெரில எதோ முடிவு பண்ணிட்டு சொல்வாங்க இப்ப போய் நின்னா நாலு மணி ஆயிடு முடி நாலு மணி அஞ்சு மணி தா சாப்புட்றாங்கப்பா இங்க எங்கொம்மா வீட்ல எல்லா ஒ ரு மணில்லா சாப்ருருவாங்க இங்க வந்து நாலு மணி அஞ்சு மணி சாப்பறாங்ளா காலைல டிபனே நா எத்தன மணி இப்ப தா சாப்ட்டே ஜெஸ் நவ் தா இப்ப தா சாப்ட்ட
ம் ம் ம்
ம் என்ன பண்றது எப்ப போட்றாங்ளோ அப்ப தான சாப்ட முடியு இல்ல பாப்பாக்கு வந்து பத்து மணினா ராகி நா அவளுக்கு குட்த்துடு வே நா மட்டு தா பா இந்த இனுங்கி இங்க வந்தோனே எப்
நீங்க பாப்பாக்கு செய்யு போதே ராகி செய்யு போதே கொஞ்சோன் செஞ்சிக்க வேண்
ஐயோ ஆஹா இல்ல இல்ல இல்ல அப்டிலா இல்ல செஞ்சா எல்லாருக்கு சீத்து செய்னு
இல்ல பாப்பாக்கு செய்யு போது நம்ம தண் ஒரு கிளாஸ் அப்டியே சேத்து செஞ்சோம்னா பாப்பாக்கு ஊட்ட போதே சும்மா நம்ளு அப்டியே குடிச்சிட்டே இவ நம் ஏனா நம்ம பாப்பாக்கு ஆஹ்
எங்க பாப்பாக்கு காலைல் எ இங்க பாரு என் சித் க்குர நா வீடெல்லா பெருக்குற ஆஹ் அது பெருக்கீட்டு அதுக்கப்றம் மாப் போட்ணு போட்டுட்டு அதுக்கப்ற சாமான் கழுவி டு அப்டியே டைம் ஆயிடு அதுக்கப்றோ பாப்பாக்கு சாப்பாடு ஊட்றதுக்கு அப்டியே டைம் ஆயிடு அது சாப்ட உட்டுட்டாந்த பாப்பாவ குளிக்க வெச்சுட்டு அத டிரெஸ்சு மாத்திட்டு அதுக்கப்ற அது தூங்க வெச்சு ட்டு அதுக்கப்றோ போய் சாப் ஆ சாப் சமச்சு சாப்றதுக்கே நேரோ இருக்கு எங்க எனக்கு இருக்கு பா ம் ம் இதுவே செய்றதுக்கே து அம்மா வீடிருந்துச்சுன்னா போமா முடியாது நீயே போய் செஞ்சுக்கோ அம்மா இந்தா நீ புடி மா நீ போய் துணி தொவ மா என்னால முடியாது எனக்கு பசிக்குதா அந்த மாரி ஆர்டர் போடலா எங்க இங்க போட முடியுமா இங்க போட்டாலே பத்து பேர் பத்து கேள்வி கேப்பாங்க ம் ஆனா அத வந் எ நம்ம எப்ப போட்றோமோ அப்போ சாப்பாடு மணி அடிச்சா சாப்பாடு சொல்றாங்ல அந்த மாரி ம் பசி இருந்தா கூட எங்க வீட் ட்டி வேரென்ன பிரெட்டு அதல்லா வாங்கினு வச் வெச்சுர்ராங்லா அது கூட அது கூட இல்ல இன் தனியா சாப்புட்றீங்ளா தனியா வாங்கினு வந்து சாப்றீங்களா அப்டின் பேச்சு வந்துரு ம் ம்
அது எல்லா வீட்லயு நடக்கறது தா அவுங்க வாங்கி வெச்சா அது கண கண் கணக்குல வராது நம்ப வாங்கி வெச்சா கணக்குல வரு
ஆமா எங்கம்மா வீடு வந்து வேலூரு
ம்
நா வந்து இங்க சென்னை ஆஹ் நென்ச்சா கூட டக் க்குன்னு போக முடியாதே ம் அதா ரொம்போ கஷ் டமா இருக்கு அதா இது இந்த வாரோல்லா எங்கம்மா ஞா பகமே வருது ம் இப்ப தா நா வந்தே இப்ப தானே பேபி பொரந்து ச்சு அனால இப்ப தா நா வந்தனே ஒரு என்னாப்போ ஒரு ஒரு மாசோ ஆயிட்ச்சு
ம்
அது வரைக்கு எங்கம்மா வீட்ல தா இருந்துட்ட அதுவு ரொம்போ அங்க என்ன ஒரு வேலக்கூட செய் செய்யாம ரொம்போ ரொம்போ சோர்வா இருந்துட்டனா இங்க வந்து செய்ணுனா ரொம்ப கஷ்டமா இருக்
ம்
ம் என்ன பண்றது செஞ்சு தா ஆகணு சொல்லுங்க சீஸ் என்ன இன்னைக்கு ஃபங்க்ஷன்க்கு என்ன கலர் டிரெஸ் போட்டுன் போறீங்க
ஆஹ் ப்ளூ கலரு சுடிதார் தா போட்டு போற சாரி கட்ல அது ரொம்ப தூரம் போனு அதுனால வேனா கட்ட வேணானு கட்ல வேவ் வேன்ல தா போறோ ரொம்ப தூரோ போனு அங்க போய்ட்டு திடீர்ன்
நாங்க நா வந்து இன்னு டிஸ்சஸ் ந இன்னு பண்ல செரி சிம் கிராண்டா போட்டா ங்க் அங்க எல்லாரு சிம்பளா போட்டினுருப்பாங்க நாங்க சிம்பளா போட்டிருந்தோன் வெ ச்சுங்காய் அங்கெல்லா கிராண்டா போடிருப்பாங்க ஐயோயோ இதுதா எனக்ருமே அனால இதுவு வீட்லதா ஃபங்க்ஷனு
உங்களோட இதுல வந்து எல்லாமே கிராண்டா தான போடுவாங்க எப்போமே ம் சும்மா நாளே கிராண்டா போட்ருவாங்க
ஆமா ஆமா சும்மா நாளே கிராண்டா அது கூட பரவா அதுக் செட்டு மேக்கப் பு மெஹந்தி அய்யோயோ செம ம்மா வேணும் அப்டி எப்டி தெரிமா அந்த அந்த ஹிந்தி சீரர்ஸ் எல்லா போடுவாங்கல அந்த மாரி இருப்பாங்க அப்டி பொண்ணு போவாங்க இ நானு இல்ல ஆ
சேரி உர்து முஸ்லீம்ங்லா ஐ மீன்ஸ் ஹாஸ்டல்ல படி ச்ச நானு ஜின்ன பிள்ளைல ஹாஸ்டல்ல தா படிச்சே ஃபஸ்டாண்டர்ல இருந்தே ஹாஸ்டல்ல தா பச்ச காலேஜ் முடிக்க வரைக்கும் அதனால எனக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ்சு இருந்தாங்க உள்ள நெறைய அங்க நெறைய ப்ரெண்ட்ஸ்சு எனக்கு அதா ஊருக்குல்லா தெரியும் எனக்கு
செரி செரி ஆ செரி செரி செரி ஆ கரெக்டா சொ ஆமா உம் இல்ல நால்ல என் ப்ரெண்ட்ஸங்கள மேக்கப் எல்லா போட்டு ட்ரெஸ்சு எல்லா போட்டுன் வருவாங்கள ஓகேப்பன் ஏ என்னடி வீட்ல பாத்தா வேலக்கறி மாரி இருக்குற இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல பாத்தா ஹீரோன்னு மாரி இருக்குரியேடி எனக்கே ஆச்சர்யமா இருக்கு நீ தானா இது அப்டி பாவோ அவ்ங்களே போட்டுகிட்டே அப்டியே அப்டியே பணக்காரங்களா இருப்பாங்கள அந்த மாரி மாறி வருவாங்க எனக்கே அதா கேப்பே இன்னிக்கு மட்டுந்தா குளிச்சியா இவ்ள நாலா குளிக் அப்படின்லா நா கேப்பே அவளுக்கு ஏ என்னாடி நீ நீ மட்டு அப்டியா நீ மட்டு எப்டி இவ்ள அழகா வந்திருக்க அப்டின்னு சொல்வாங்க ம் ம் ஆனா எதாவது பங்க்ஷன் போனான் வெச்சுக்கங்க என்ன தெரிமா இருக்கு எ அத மேக்கப் போடுறதுக்கே ஒரு ரூம் இருக்கு அப்பப்ப போ டச் அப் பண்ணிப்பாங்க ஐயயோ இதுக்கே இப்டின்னா அந்த கல்யாணத்துல சொல்லவா வேணு அந்த ஹல்தி பங்க்ஷனு மெஹந்தி பங்க்ஷ னு அது ஒரு ஒரு பங்ஷனுக்கு ஐயோ ஒவ்வொரு பங்க்ஷனுக்கு ஒ ஒரு ஒரு டிரெஸ்ஸு நா எங்க ஊர்ல வந்து அவ்வளவா இல்ல எங்க ஊர் வந்து கிராம செரியா இது சிட்டியில்லே இங்க எல்லாமே எனக்கு ஆச்சரியமா இருக்கு இப்ப நம்ம பைய பொண்ணு எல்லா ஒன்னா நிக்கறது ஆ பைய பொண்ணு எல்லா டான்ஸ் ஆடுறது அதுக்கப்புற எதோ டி ஜே வே டி ஜே அதெல்லா வெக் கிறது இது அப்புற என்ன இன்னா இப்படி எல்லா பிரம்மாண்டமா செய்யறாங்க கல்யாணனா அப்டின்னு ஆச்சரியமா இருக்கு எங்க ஊர்லலா இந்த மாரிலா இல்ல சிம்ம ஒரே ஒரு மண்டப இரு க்கு அந்த மண்டபத்துல பொண்ணு கூட பாக்க மாட்டாங்க பைய கூட பாக்க மாட்டாங்க அங்க ஒரு நிக்கா நடக்கு இங்க ஒரு நிக்கா நடக்கு அவ்ளோதா இது பாக்கவே தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இது வேற வந்து அங்க அங் கெல்லா எல்லா புர்கால போயிட்டு புர்கால வந்துருவாங்க இங்க வந்து புர்கா கழட்டி டிரெஸ்சு எல்லாரு ட்ரெஸ்ஸுதா பாக்குறாங்க நக ட்ரெஸ்ஸு அப்டிதாதா பாக் நீ நல்லா இருக்றியான் கேக்க மாட்டேங்கிறாங்க ஆமா இ நீ நல்லா இருக்றான் கேக்க மாட்டாங்குறாங்க ஆ இது என்ன எங்க வாங்குன ஆ இது நல்லா இருக்கு ஆமா இது எங்க வாங்குன இது நல்லா இருக்கே அப்டின்தா சொல் சொல்றாங்களே ஃபங்க்ஷன்க்கு போனா தோழி அப்பப்பா டைம் போனதே தெரிய்ல டைம் போனதே தெரில ம் மத்யானொ என்ன மத்யானொ
மத்யானொ அங்கதா அங்கதா போய் சாப்பாடு எங்களுக்கு
ஆ சொன்னீங்கள மத்யானொ பங்க்ஷனா
ஆமா சாப்பிட்டுட்டு அப்டியே பங்க்ஷன் வச்சுட்டு போர் ஓ கிளாக் எல்லா கு கெளம்பிரணு அங்கிருந்து ஏன்னா ந அதுக்கப்புறோ நல்ல நேரோ இல்லையா
ஆ செரி செரி எல்லாமே ரெடி ஆயிச்சா
ஆ ரெடியிச்சு இத இப்பதா வேன் வந்துச்சு இனி வேற வேன்ல ஏறனு இனிமேல்தா
செரி தோழி செரி தோழி இவளோ நேரோ உங்க கூட பேசினது மிக்க மகிழ்ச்சி தோழி ஆமா இன்னொரு சந்திப்புல கண்டிப்பா பேசலாம்
கண்டிப்பா அ வணக்கம் பாய் மேடம் மேடம் ஹலோ கேக்குதுங்களா